ஹலோ ஹலோ ஹலோ வணக்கம் ஹலோ வணக்கம் மேடம் ஹலோ
ஆ வணக்கங்க நல்லாருக்கிங்ளா?
நல்லாருக்க நல்லாருக்கம்ம நீங்க நல்லாருக்கிங்ளா? சாப்டிங்ளா? மதிய உணவு சாப்ட்டீங்ளா?
கேக்குதுங்ளா நல்லா
ஆ நல்லாருக்கம்மா நீங்க நல்லாருக்கிங்ளா?
சாப்ட்ட நீங்க சாப் நீங்காப்டிங்ளா?
ஆ இதோ இனிமே தா சாப்புடனு இப்பதா சமச்சு வச்சுருக்கோ இன்னு சாப் படல
சேரி என்ன சமயல் பண்ணீங்க?
இன்னக்கி கீர கூட்டு
கீர கூட்டுங்ளா
ஆமா ஆ இப்பொ இப்போ நம்ம வந்து இந்த ம் இந்த கா கடைகள் எல்லா வந்து இப்ப இந்த ஹோட்டலா இருக்கட்டும் இல்ல வீடுகளா இருக்கட்டும் தீ விபத்து அதிகமா ஏற்படுதுலயா அத பத்தி நம்ம பேசலாங்ளா
இன்றைய காலகட்டத்துல அதிகமா நடக்கு
ஆமா இப்ப நம்ம தொலைக்காட்சி ஊடக இப்ப நறையா விஷயங்கள் பா நறையா இடங்கள்ல வந்து தீ விபத்து அதிகமா ஏற்படுது அப்டினு சொல்லி நறையா விளம்பரங்கள் போட்டுட்டு இருக்காங்க இல்லயா இப்போ அத தடுக்கறதுக்கு என்ன வழிகள் இருக்கோ எப்டி இருக்கலா பேசலா
கண்டிப்பா வந்து பாத்தீனா
சரிங்ளா
இன்றய கா காலகட்டத்துல வந்து பாத்தீங்கனா இந்த கேஸ் கேஸ் சிலிண்டருடைய பயன்பா அதிகமாருக்கு பயன்பாட வந்து பாத்தீங்கனா வந்து பாத்தீங்கனா அந்தளவுல அது ரொம்ப ஒரு அது வந்து பாத்தீங்கனா அளவு கடந்தது இது பண்றதுனாலதா அதிகமான தீ விபத்துக்கள ஏற்படுதுக்கலா வாய்ப்பு அதிகமா இருக்கு சரிங்களா
ஆமா
உ
அ இப்போ அதாவது சிலிண்டர் வெல அதிகமானதுனால கடைகள்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா நிறையா விறகுகள் யூஸ் பண்ண பதிய பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க இல்லைங்களா ப்ப அதனாலப்ப அதனால பாத் நீங்க அப்டின்னா நிறைய அதாவது நிறைய கடைகள்ல பாத்தீங்க சாப்பாட்டு கடைகள் நிறைய உணவகங்கள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சோ அதாவது அலட்சியம் அப்டின்றத காட்டிலும் ஒரு ஒரு ஒரு ஏதோ ஒரு சூழ்நெல ஏதோ மறந்தது நம்ம கூட செயல்பாடுகள் வந்து அந்த அடுப்பை வந்து சரியா அ ஆ அதாவது நிறுத்தி வைக்காம போய்டுறாங்க அப்படின்னு நா நினைக்கிறே
கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கடைகள்ல ஏற்படுறதுக்கு காரணோ அது ஒரு அந்த பணியாளர்களுடைய கவன குறைவுனால தா கண்டிப்பா அதிக இடங்கள்ல ஏற்படுது அத வச்சுதா இப்ப நம்ம சாதாரணமா எடுத்துக்கங்க நம்முடைய வீடுகள்லயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடுப்புல வந்து த்து ஏதாது வச்சிட்டு மறந்தது இல்ல போ மறந்து வாச போய்டு என்ன பண்றோ நின்ட்றோ அது தீ விபத்து ஏற்படுத்தலநாலு அது கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுது அந்த இது நமக்கு ஒரு இழப்பாதா ஏற்படுது அது போல பெரிய பெரிய கடைகள்ள விச்சிருக்க பாத்ரங்கள் பாத்திரங்கள்ல்லா சமைக் கும்போது ல்லா வந்து பாத்துகிட்டீங்னா அவங்களோட கவனக்குறைபட்டுசுனா கண்டிப்பா அது மிகப்பெரிய பாதிப்பாகு உ அவங்களுக்கு மாத்திரமல்ல அவங்கள சுத்தியுள்ள எல்லாருக்கு அந்த ஒரு பாதிப்ப கண்டிப்பாக கொண்டு வரனு தா என்னுடைய கருத்தா இருக்கு நீங்க என்ன நெனைக்கிறீங்க கொட்சியம்
ஆமா கன் கண்டிப்பா இப்போ பாத்தீங்க அப்டின்னாக்கா நம்ம உ வ க அதாவது அடுப்பு விறகுடுப்பு அப்படிங்கும்பொழுது இந்த விறகா இருக்கட்டும் இந்த பக்கத்தில்ல நம்ம பத்த வக்கக்கூடிய நெருப்பட்டி அந்த தீப்பட்டின்னு சொல்லக்கூடிய அதுவாக இருக்கட்டு ஸோ அதெல்லாமே கொஞ்சோ கவனமா கையாளணு கையாண்டா அந்த மாரி தீவிபத்து ஏற்படாம இருக்கு அப்டின்னு நா நெனைக்கிறே ரெண்டாவது பாத்தீங்கன்னா வெயில் காலோ அதிகமா இருக்கிறதுனால கூட இந்த கூரைகள்லாமே அத வந்து ரொம்ப காஞ்சிருச்சு இப்போ இந்த மூங்கில் மரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மூங்கில் காடுகல்லா பாத்தீங்கன்னாக்கா மூங்கிலோட மூங்கில் ஒரசும்பொழுதே வந்து நெருப்பு வரு சோ அதனாலயவே நிறைய காடுகள்ல பாத்தீங்கன்னாக்கா திடீர் திடீர்னு தீ பிடிக்கு அதாவது இந்த வெயில் காலங்கள்ளதா இந்த பிரச்சனைங்கிறது அதாவது இந்த தீ பிடிக்கிறது அப்டிங்கறிது அதிகமா இருக்கு அது மாதிரி இப்ப வந்து ரொம்ப காஞ்சு போயிடுச்சு கூரைகல்லா காஞ்சிருக்கு அப்டின்னாக்கா அவங்க அந்த கூரைகள்லா மாத்திக்கலா அப்டி இல்ல இப்ப வெயில் காலோ அப்டிங்கது கூரைகள் மேல தண்ணி எல்லா தெளிச்சு கூட விடலா கொஞ்சோ இப்ப அ நா ஒரு ஒரு தொலைக்காட்சிய பாத்தே அத வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு இந்த குழுமையா குளுமை குடுக்கக்கூடிய ஒரு அளவுக்கு இந்த கூரைகள்லா பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பைப்பு மாதிரி அதுல செட் பண்ணிருக்காங்க உள்ள வரும்பொழுதே இப்போ அதோட தண்ணி வந்து எப்டி அடிக்கறது இப்ப ஏ சி காத்தெல்லா வந்துதுனா ஜில் ஜில் வரும்ல்லயா அது மாத் திரி வர்ற அளவுக்கு கூட செட் பண்ணியிருக்காங்க சோ அந்த மாதிரி இந்த ஈரப்பதத்தோட இருக்கிறதுனால பாத்தீங்க அப்டின்னா நிச்சயமா வந்து இந்த தீப்பிடிப்பு வந்து வர்றதற்கு வாய்ப்பு இல்லயாம இருக்கு அப்டின்னு நெனைக்கிறே ஆ ரெண்டாவது பாத்தீங்க அப் டினாக்கா நம்ம வ பயன்படுத்தக்கூடிய அந்த அடு அடுப் ப்ப வந்து சரியா அவுங்க கையாளணு ஆ அந்த வறகா இருக்கட்டு அ இல்லது அந்த நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள்களா இருக்கட்டு அத சரியான முறையில அத கையாண்டாங்க அப்டின்னா அந்த தீ விபத்து அப்டிங்கிறது நிச்சயமா வராம இருக்கு அப்டி நெனக்கிறே ஏனா வ ஒரு உணவகம் அப்டிங்கும்பொழுது சின்ன பிள்ளைங்க வராங்க வயதானவர்கள் வராங்க அ அப்டிங்கும் பொழுது ஏனா அ இப்போ நெறைய பேரு இந்தப்ப முட உடல்நிலை முடியாதவுங்க கூட வர்துக்கு வாய்ப்புரு கில்லெங்ளா இந்த கடை இந்த ஒணவகத்துக்கு நறைய ஓ எதோ ஒரு பாதிப் பு வருது அப்டிங்கம்பொழுது அவுங்கள வந்து அவுங்ள காப்பாத்திக்க முடியாத ஒரு சூழ்நெலயில இப்ப நா இப்ப இப்ப ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு பாத்த ஒரு தொலைக்காட்சில பாத்தீங்கனா கிட்டத்தட்ட முப்பது நாப்பது பேர் எறந்ததாவே நா வந்து இந்த நியூஸ பாத்தே ஆ அப்ப வந்து அ ஒரு உணவகம் தயாரி க்கிறாங்க அப்டின்னா எதாவ்து ஒரு பிரச்சன வருது அப்டிங்கம்பொழுது அவுங்க என்ன பண்ணலா அவ் த அதாது தப்பிச்சு செல்வதற்கான ஒரு வழிய கூட அவுங்க எத நதா நம்ம எப்பொழுதுமே ஒரு கடைல பாத்திங்கன்னா உள்ள செல்றதுக்கு ஒரு ஒரே வழியாதா இருக்கு அதிகமா அதது ரொம்ப ரொம்ப பெரிய கடைங்கள்ல பாத்தீங்கன்னா தா ரெண்டு வழி அந்த மாரில்லா வ ச்சுருக்காங்க சோ அதாவது பிரச்சன வருது அத்து எதா தீ விபத்து ஏற்படுது இல்ல வேற எதாவ்து பிரச்சன வருது சிலிண்டர்லா வெ வெடிக்கல்லா செய்து பாக்குறிங்ளா அது மாரி இக்கும் போது நம்ம வெளில போறதுக்கு நம்ள பாதுகாறத்துக்கு என்ன பண்ணணு அப்டின்ற மாதிரி அவுங்க வந்து அ இன்னொரு வ ஓ நுழைவாயில் கூட வச்சிருக்கலா அப்டின் நெனக்கிறே வக்க வச்ச அந்த மாரி கூட மக்கள பாதுகாக்கற்துக்கு ஒரு நல்ல செயல்பாடா இருக்கு அப்டி நினக்கிறே அ ரெண்டாவது பாத்தீங்க அப்டின்னா அந்த தீ விபத்து ஏற் வரும்பொழுது நம்ம அந்த தீ அணக்கிறதுக்காக அந்த ஒரு அந்த இதெல்லா வச்சு ச்சிருப்பாங்கல்லயா அ முன்னெச்சரிக்கையா பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள்லா அந்த மணலாருக்கட்டும் அ அந்த ஒரு சிலிண்டர் மாதிரி கூட ஒன்னு வச்சுருப்பாங்ளே தீயணைக்க அணைப்பு அப்டின்றதுக்கு அ முன்னெச்சரிக்கை அப்டின் சொல்லிட்டு சோ அந்த மாரி பொருட்கள வந்து இந்த உணவகங்கள்ல பயன்படுத்துனாங்க அப்டின்னா க நம்ம வந்து இன்னு கொஞ்ச பாதுகாப்பாக இருக்கற்துக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு அப்டின் நெனக்கிறே
கண்டிப்பாங்கமா இந்த நீங்க சொன்ன காரியங்களா நல்ல அருமையான விஷ்யொ கண்டிப்பா அது உணவகங்களா இருந்தாலு எந்த ஒரு அ துறை சார்ந் காரியங்கள் இருந்தாலு அந்த தீயணைப்புக்குரியதான அந்த அந்த முதலுதவி காரியங்கள வந்து பாத்திட்னா மண்லு மணலோட வாளி அந்த அ தீயணைப்பானு இப்பிடிப்பட்ட காரியங்கள வந்து பாதீட்னா அது வச்சுருக்கற்து முக்கிய கடியாது அது வந்து பாத்திட்னா சரியான நெலைல செயல்படக்கூடியதாக இருக்கணு அதே போல வந்து பாத்திட்னா செயல்படக்கூடியதாக மாத்திரமல்ல அத செயல்படத்துக்கு தெருஞ்ச மனுசங்ளா அங்கருக்னு சும்மா பெயருக்காக மாட்டி வைக்கக்கூடிய காரியம் கடயாது சோ அந்த ஒரு சின்ன அளவுல பா இதாகு ம்போதே வந்து பாத்திட்னா அணக்கிறது அந்த ஒரு ஆ அந்த ஒரு பயிற்சி பெற்ற ஒரு செல வெராவு கண்டிப்பா அந்த ஒரு பகுதியில்ருக்ணு நல்ல ஒ அருமயான விஷ்யொ இப்ப பாத்திங்னா அந்த ஹோடல்ல அதிகமா தீ நீங்க இந்த கூரைய பத்தி பேசிட்ருந்திங்க அந்த கூரைகள் வ ந்து பாத்திட்னா அதிகமா தீ பிடிக்கற்துக்கு சொல்ல போனா அ ஆ இன்னக்கி வந்து பாத்திட்னா நூறு நூறு டிகிரி செல்சியஸ்ல போது கண்டிப்பா ப ரொம்ப இதான கூரைகள்லா வந்து பாத்திட்னா ஈஸியா என்ன ஆகு அப்பின்னா தீ பிடிக்கற்துக்கான வாய்ப்பு இரு க்கு ஆனா வந்து பாத்திட்னா இப்போ தொழில்நுட்ப வந்துருச்சு ஆனாலு கூட நீங்க அ சாதாரமான நெலமைல நம்ம கூரம் கூர மேல தண்ணிய தெளிச்சு விட்டொம்னாலே கூட அந்த கூரைல இருக்கக்கூடிய அந்த தண்ணி அந்த ஈரப்பதம் இருன்ச்சுனா கண்டிப்பாக பெரிய ஒரு விபத்த தவிக்கலா இன்னக்கி சில அ பத்திரிகைகள்ல சில நியு சில செய்திகள்ல வந்து பாத்திகிட்னா எத்தனயோ பக்கோ எருஞ்சு பல கோடி ரூபாய் பொருள்கள் நாசமாயி எத்தனையோ பேத்துக்கு வந்து பாத்திட்னா இழப்பீடு ஆகுது ஆனா இழப்பீடுன்றது ஃபஸ்ட்டு முக்கிய கடயாது ஃபர்ஸ்ட்டு மனி த உயிர்கள் காக்கப்பட்ணு அதுக்க ப்றொ அந்த இழப்பீடு தவிர்க்கணு அப்பின்னா இன்னக்கி வந்து பாத்திட்னா நம்ம சாதாரண அடுப்பு மட்டு கடயாது குறிப்பா வந்து பத்திட்னா அந்த அ குளிர் சாதன வசதி கொண்ட அந்த அந்த சாதனங்கள்லா எரிஞ்சு இதாகும் போது கண்டிப்பா அது வந்து பத்திட்னா இன்னும் அதிகமானவ நம்ம தூங்கிட்ருப்போ ஆனா வந்து பத்திட்னா தூங்கிட்ருக்க ப டயத்துல எது நடந்தாலு கண்டிப் பா நமக்கு எந்த விதமான இது மா பண்ண முடியாது அப்டி பட்ட நெலமைல குழந் தைகள அ நம்முடைய குடும்பொ தூங்கிட்ருக்கும் போது இன்னக்கி அதே அநேக விபத்துகள் நடக்குறது அந்த ஒரு ரீசன் தா இந்த ஏசிகள் எல்லா அதிகமான நெலமைல அது யூஸேஜுனாலயு பயன்பாட் டுனாலயோ எதுனாலன் தெர்ல ஆனா வந்து பாத்துட்டா கண்டிப்பா அதோட பயன்பாடு அதிகரிக்கும் போது கண்டிப்பா அது தீப்பிடிக்கிறதுக்கான ஆபத்து வெளைவிக்கக்கூடிய காரியங்களா இருக்கு அதுனால எதுவாருந்தாலு கவனமா தீயில இன்னு கொஞ் கவனமா செயல்பட்ணு கவனமான காரியங்ளா நம்ம நடக் கனு அது நடக்கும்போதுதா நம்ம அப்பிடிப்பட்ட பெரிய விபத்துக்களாது தவிர்க்க முடியு குறிப்பாக அந்த வேல செய்யுற இடங்கள்ல நம்ம அந்த தீயணைப்பு குறித்த அந்த ஒரு விழிப்புணர்வு வந்து பாத்திட்னா ஏற்படு டுத்தி அந்த அதுக்கு பயிற்பட்ட நபர்ல அந்தந்த துறைகள்ல அந்தந்த இடங்கள்ல நம்ம வச்சிருக்கறது இன்னும் அதிகமான நலமைல அந்த தீ விபத்து சிறிய அளவுல கட்டுப்பட்றதுக்கு அது ரொம்ப பிரயோஜனமுல்லா இருக்கனும்னு நா என்னுடைய கருத்த
கண்டிப்பா கண்டிப்பா நம் கண்டிப்பா நம்ம இத பத்தி அடுத்த அழைப்புல நம்ம தொடர்ந்து பேசலா
ஆ கண்டிப்பா
ஆ நன்றி ஆ